அலோ அ கேக்குதுங்ளா
நல்லா கேக்குது
ம் இனிய இரவு வணக்கம்
அ இதுக்காக தா வெயிட் பண்ண
அப்டியா
நீங்க சொல்றீங்களா இல்ல மறந்துட்டீங்ளா பாக்கலான்னு
அது எப்டி நா மறப்ப
சூப்பர் சூப்பர் எல்லாருக்குமே இப்டி சொல்றீங்களா அ நன்றி நன்றி
எல்லாருக்குமே சொல்ல முடியுமா செரி நீங்க ஃபுல்லா ஒங்ககிட்ட பேச றன்ட்டு அந்த மாரி
செரி செரி அப்றோ வீட்லெல்லா என்ன பண்றாங்க
வீட்ல அம்மா சமைக்கிறாங்க மீன் கொழம்பு அப் பா ஃபோன் பாத்துட்ருக்காரு
செரி
ம் நீங்க என்ன ஏதாச்சு சமச்சீங்ளா வீட்டுக்கு
இன்னிக்கா மேகியோட முடிச்சிட்டோ
மேகியா பசங்களுக்கு ஹெல்த்தி ஃபுட்ட சமைக்கறதவுட்டு நீங்களே மேகி செய்யலாமா தப்பு தான அது
பூரா ஹெல்த்த்தியாதான சாப்பறோ ஒரு நாள் சாப் சும்மா ஜங்க்ஃபுட் சாப்புல்லா போங்க
ஜங்க் ஃபுட்டுன்னா சிக்கன் ரைஸ் அந்த மாரி ஏதாச்சு வாங்கி தரவேண்டி அத்தோ அந்த மாரி
இன்னிக்கு ரொம்ப சோம்பேரித்தனமா இருக்கு அதனால மேகியோட முடிச்சுட்ட கிச்சன இழு த்து மூடிட்ட
அப்டியா அது உங்க பசங்களே செஞ்சிருவாங்க மேகி நீங்க செய்ய வேணா
ஆமா எ பொண்ணுதா செஞ்சாங்க
அப்டியா தெரியு நீங்க எப்டியு செஞ்சிருக்க மாட்டீங்க அப்டினு மேகிலா ப சங்களுக்குலா ரொம்ப விருப்போல்ல
ஆமா செஞ்சுட்டு சாப்புட் டு எனக்கு வச்சுட்டு போயிட்டாங்க ஒனக்கு பசிக்கும்போ சாப்ட்டுக்மா அப்டின்ட்டு
சூடா சாப்ட்டாதான ந நல்லாருக்கு ஆரிச் சுனா நல்லருக்காது எதுமே
நல்லாதா இருக்கு நா லேட்டாதா சாப் டுவ ஒரு எயிட் தேட்டிக்கி எ பொண்ணு செவனுக்கே சாப்புட்டாங்க
அத சூடு பண்ணி கூட சாப்ட முடியாது போல
பரவால்ல நா அட்ஜஸ் பண்ணிக்குவ எனக் கிச்சன்லந்து கொஞ்சோ லீவ் கெடச்சாக்க எனக்குலா ரொம்ப ஹேப்பியா இருக்கு
அப்டியா பசங்க கூட வச்சிட்டா எதுவு தெரியாதுல்ல அவ்ளோ கஷ்ட்டபட்ற மாரில்லா
ஆ அதல்லா பண்ணுவா பையன்ல்லா சப்பாத்தி சுட்டா கூடவே நின்னு சப்பாத்தி செய்வோ செய்வா பூரி செய்வா ஆமா ஹாஸ்டலுக்கு போயிட்டா
பையன் து ஞாயித்துகெழமதா வருவா
ஆமா நாளைக்கு நைட்டு வந்துருவா ம் ஆமா அது வேற நாங்க வளத்துற நாய்க்கு ஒன்னாந் தேதி பேர்டே வந்துச்சா ஜூலை ஒண்ணு
நாய்க்கு பேர்டேவா
ஆமா
என்ன நாயி
ம் நாய் நெஜமான நாய்
அப்டியா இதல்லா சொல்லவே இல்ல
ஆ எங்க வீட்ல ஒரு டாக் இருக்கு அது வந்து கரெக்டா ஜூலை இருவத்தி சாரி ஜூலை ஒன்னு டொண்ட்டி டொண்ட்டி ஒன்ல பாரு நீங்க கேட்டது கரெக்டா கொலச்சு காமிக்குது டொண்ட்டி டொண்ட்டி ஒன்ல ஒரு நாள் ஈவினிங் ஆறு மணிக்கு எங்க வீட்டுக்கு ஒரு சின்ன குட் குட்டியா வந்தது மழ பெய்யற டைமு அது இந்த பசங்க அந்த கொரோனா டைமுங்கறதுனால அந்த பசங்க எல்லா எடுத்து அழகா குளிக்க வ ச்சு ட்ரையர் போட்டு காய வச்சு வீட்டல எல்லா வச்சு வெளாடிக்கிட்டே இருந்துச்சுங்க அது அப்படியே எங்களோடவே செட் ஆயிடுச்சு அதுக்கு ம் மா அதுக்கு பேர் வச்சது கூட சூர்யாதா பையன் தா பேர் வச்சா மிச்ஷுவா அப்டின்னு பேர் வச்சா ஆமா அது எதோ ஜாப்பனீஸ்ஸு ஜாப்பனீஸ் ட்ராமால ஒரு பொண்ணோட கேரக்டரான் பேரான்
அப் அப்டியா
ஆமா அதனால நாங்க வருஷோம் வருஷம் அந்த ஜூலை ஒண்ணு வந்தா அதுக்கு பேர்டே செலப்பிரேட் பண்ணுவோம்
பேர்டேனா எப்டி செலப்பிரேட் பண்ணுவீங்க கேக் ஏதாச்சும் வாங்கி வெட்டுவீங்களா
கேக்கு ஆ அந்த டாகுக்கு வெளையாடுற மாரி ஏதாச்சும் கிஃப்ட் எல்லாம் வாங்கி தருவோம் அது சாப் அப்புறோம் போனுக்குன்னு விக்கும் நாய்ங்களுக்கு சாப்புடுற மாரி அந்த அது அது சோ அதோட ஐட்டம்ஸ் எல்லாம் அதுக்கு கிஃப்ட் டா தருவோம் நாங்க ட்ரெஸ் எல்லாம் வாங்கி போட்டு ஆமா
ம் அப்ப எல்லாம் உங்க பசங்களலாம் நீங்க ரொம்ப பாத்துப்பீங்கன்னு நான் நம்புறன்
ரொம்ப ஸ்பெஷல்லா பாத்துக்குவேன் அதே நேரோம் என்நேரமும் பசங்கள பாத்துக்கிட்டேவும் இருக்க மாட்டன் எனக்கும் கொஞ்சம் வந்து ஃப்ரீ ஸ்பேஸ் வேணும் அப்டின்னு எனக்கு தோனும் ம் ம் ம் அதனால பசங்கலாம் கெளம்பிட்டாங்கனாக்கா நானு எங்கன்னா தனியா ஷாப்பிங்லாம் போறது அப்டி ஜாலியா என்னோட நான் எப்பவுமேன்னு சொல்ல முடியாது பசங்களுக்கு டெரஸ் எடு போனும்னா பசங்கள கூப்ட்டு போவேன் மத்த நேரம் நான் மட்டும் தனியா அப்டியே போத்திஸ்லாம் போயிட்டு
டூ வீலர்ல போவீங்களா இல்ல பஸ்சு ஆட்டோ அந்த மாரி ஏதாச்சு டூ வீலர்லாம் ஓட்டுவீங்களா
பத்து வருஷோம் ஓட்டிட்டு இருக்கேன்
பரவாலீயே இங்கலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க டூ வீலர் ஓட்ட தெரியாம
அப்டியா என் வண்டிக்கு கூட பேட்ர்டே வரப்போது அதுக்கு பர்
ஆமாங்க எல்லாத்துக்கும் பேர்த்டே செலிப்ரேட் பண்ணுங்க நீங்க நா கூட வண்டி வாங்குனன் இப்பதான் வாங்குன எனக்கோ வருது நான் வண்டிக்குன்னா பன்னன்னா ஒரு மால வாங்கி போட்டு கோயில்ல நிறுத்தி மால வாங்கி போட்டு போயிட்டு தேங்கா ஒடச்சிட்டு அந்த மாரி ஏதாச்சும் பண்ணுவேன்
ம்
நீங்க என்னா பண்ணுவிங்க வண்டிக்கு ஏதாச்சும் பண்ணும்னா
அ வண்டி என்ன சுத்தமா வாஷ் பண்ணிட்டு
ம்
அதுதான் வண்டிக்கி பண்ண முடியும் ஃபஸ்ட்டு வாங்குன அன்னக்கி அ வாங்குன அன்னக்கி அந்த வேலையெல்லாம் பண்ணன்
ம்
மால போட்டு சர்ச்சுக் எடுத்துட் போய் ஃபாதர்ட்டெல்லா ப்ளெஸ்ஸிங்ஸெல்லா வாங்கி அந்த வேலையெல்லாம் பண்ணந்தான் ஆனா கரெக்ட்டா இந்த வருஷம் நவம்பரு ட்வெண்ட்டி தேர்டா ஆமா ட்வெண்ட்டி தேர்டு வந்தா பத்து வருஷம் ஆவுது என் வண்டி என்கிட்ட வந்து
பத்து வருஷோம் என்ன வண்டி ஸ்கூட்டி பெப்பா டியோவா ஆக்டிவாவா
மஸ்ட்ரோ எட்ஜ்ஜு ஹீரோ
மஸ்ட்ரோ எஜ்ஜி ஹீரோ இப்பதான் கேள்வி பறன்
அவரு மாரி ப்ளூ கலர்ல கிட்டத்தட்ட ஜூபிட்டர் மாரி கொஞ்சம் பெருசாருக்கும்
ம் ம் ம் ஸ்கூட்டிதான சொல்றீங்க இல்ல கீர் வண்டி சொல்றீங்
ஸ்கூட்டி ஸ்கூட்டிதான்
அ கீர் வண்டில்லா ஓட்ட தெரியுமா
அ‌ அ அதெல்லா ஓட்ட தெரியாது எனக்கு இதே போதும்
அப்டியா ம் ம்
அது ஏங்க இந்த பேட்டே அது இதெல்லா செலுப்ரேட் பண்றோனா லைஃப் வந்து ஒரு மாரி ப்ளேனா போறக்கூடாது அப்டி சின்ன சின்ன விஷ்யத்தையு பெருசா செலப்ரேட் பண்ணி சந்தோஷ் மா இருக்கணு மனசு ஒரு மாரி ஹேப்பியாய்டு
ஹேப்பியா இருக்கணுங்க நா எப்பயுமே எனக்கு அதுதா
இப்ப நம்மோ உங்ககிட்ட நான் ஹேப்பிய பத்தி கிளாஸ் எடுக்குற பாத்தீங்ளா நீங்கல்லா வேற லெவலு
ம் நேத்து கூட பதுனோரு மணியாச்சுங்க வீட்டுக் போய் படுக்கத்துக்கு பசங்களோல்லா பேசிட்டு
ஓ என்ட்டா சொல்லிட்டு போனீங்ளே அதுலருந்து வெள்ல போன
ஆ அவுளதா நைட்டு பதுனோன் மணிக்குதா வீட்டுக்கு போறன் நானு அப்ப பாத்துங்க அந்தளகு ம் இப்ப கூட ம் ம் காலேஜு போய்ட்டு வந் து பசங்க கூட வேல செஞ்சிர்ந்த இங்க அந்த கல்ல எட்டு போய் குட்த்துக்கு ம் ம்
இன்னிக்கா
ம் ம் ஆமாம்மா கல்லெல்லா எடுத்து குட்த்துட்டு
ம்
ம் ம் அப்புறோ அதா அத கட்டுவாங்கள கோவில் கட்டுவாங்கள அந்த மா ரி மேட மாரி கட்டுவாங்க ஆ ம் ம் அ ஸ்டா வேலதா ஸ்டாட்டு இன்னிக்கிதா ஸ்டாட் பண்ணோ நாய்த்தி கெழம வந்து சலயே வ அங்க வேற எட்த்துல இருக்குற செலய எட்த்துண் வந்து இங்க கோயில் கட்ணோல்ல அங்க வக்கணு
அப்போ எல்லா ஃபினிஷ் பண்ணிட்டு எனக்கு வந்து ஃபோட்டோ அனுப்புங்க
ஆ கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா அனுப்புற ம்
சேரி சேரி அப்பா அம்மாலா ரொம்ப ஹே சந்தோஷுபட்டாங்களா நீங்க இவுளோ பெரிய வேல பண்றீங்கனு
எதுக் ஆ எல்லாரு சந்தோஷு படுவாங்கல்ல இப்ப ஆய்ர்த்து எர்நூருவா நாந்தா குடுக்குணு அது குடுக்குற்து பத்திலா எந்த பிரச்சனு இல்ல ம் அதல்லா குடுத்துருவ
ஓகே ம்
குல்ல காசு நமக்கூ ம் ம்
ச்ச ரொம்ப சந்தோஷ்மா இருக்கு இப்டி ஒரு பையன இவுளோ பொறுப்பா பாக்கறதுக்கு பாக்கமுடி உங்கள மாரி ஒரு நல்ல பொறுப்பான பையன பாக்கற்துக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்ப
ம் அதல்லா பண்ணணுங்க ஒரு ஊர்ல ஒரு பையனா இருக்கணா அது எல்லாமே பண்ணணு
ம்
அதே மாரி என்ன சுத்தி ஆளுங்க சொந்தக்கார்தா ஹாஸ்பிட்லு போனுனா நான்தா கூட்டிட்டு போவ
ம்
இப்டி எல்லா ஹெல்ப்பு பண்ணுவங்க நானு
ச ரொம்ப நல்ல பையங்க
ரொம்ப நல்ல பையன்ல்லா இல்ல ஓரளவுக்கு கெட்ட பைய சின்னதா
சின்னதா அது வந்து எல்லாத்துக்குள்ளயு ஒரு சின்ன கெட்ட பசங்க எல்லா ஒழிஞ்சிட்டு தா இருப்பாங்க அது இல்லாமல்லா இருக்க முடியாது
ம் ம்
ஆனா இது எல்லாருமே பண்ண மாட்டாங்கல்ல
ம் பசங்களு அப்டியே ஒரு நாலு பேரு அஞ்சு பேரு வருவானுங்க அவ்ளோதா பண்றத் கூட
ம் ம்
ம் அத பண்ணிட்டு நா உங்ளுக்கு கண்டிப்பா ஃபோட்டோ அனுப்புறே சளி எல்லா எடுத்து வச்ட்டு அதே மாதிரி திருவிழா வந்தா வீடியோ எல்லா எட்த்து அனுப்புற
அனுப்புங்க அனுப்புங்க முடிஞ்சா நாளைக்கே கூட நீங்க என்னென்ன ஒர்க் பண்றீங்கன்ற மாரி ஒரு சின்ன சின்ன போட்டோஸ் மாதிரி இருந்தா அனுப்புங்க ஏனா அது ஸ்டார்ட்டிங்ல எப்டி இருந்தது முடியும்போது எப்டி இருக்கு அப்டின்னு நம்ம பாக் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு சந்தோஷமா இருக்கு
கால் கட் பண்ணோனே நா உனக்கு உங்களுக்கு அனுப்புறே அங்கேய தா இருக்கே அங்கேயேதா இருக்கே வேற எங்கயு ப்போ வீட்டுக்குல்லா போல அங்கேயேதா இருக்கே வந்ததுல இருந்து இப்பியுமே காலேஜ் போயிட்டு வந்து ட்ரெஸ்ஸு மாத்திட்டு ஸ்ட்ரைட்டா கோயிலாண்டதா வர்ரது பசங்க வருவானுங்க அவனுங்களோட வேல செஞ்சுட்டு பசங்களு எங்கயு போ மாட்டானுங்க அ உக்காஞ்சி பேசிட்டு இருப்போ எதாச்சு வெல்ல போய் சாப்பின்னுனா கூப்டுவானுங்க
சரி
ம் இன்னிக்கு கூட ஒரு ரெண்டு பேர் போயிருக்கானுங்க சரி வரசொல்லு செல்லு எதனாச்சு வாங்னு வாடா நாதா போல பசங்க கூப்ட்டானுங்க
சேரி
ம் இப்ப எங்க போ முடியுது போனா கம்ஃபோர்டபிளா இல்ல
ம் ம்
ம் அதனால போல சேர்ரா நா வரல அதா பசங்கல்லா சொல்றானுங்க நீ பண்றது கொஞ்சோ கூட சரியில்லடா இப்டில்லா இருக்காதடா சுத்தமா புடிக்கிலடா
ஏ யா எப்டி இருக்கூடாதா
கால் பேசிட்டு இருக்கெல்ல எனி
ஓ சேரி சேரி அதாவுது நீங்க வந்து அவுங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றது குறைஞ்சிருக்கு அத அவுங்களால ஏத்துக்க முடியல நீ எப்டி எங்கள விட்டு
ம்
ம் சேரி சேரி
ம்
நா ஒன்னு கேக்கவா
சேரி கேளுங்க அதுல என்ன தப்புருக்கு
ஃபோர்த்து செம்மு ரிசல்ட் வந்துருச்சா
இல்ல அது இன்னு இல்ல வந்தா எப்டி சொல்லாமருப்
சேரி சேரி இல்ல நுந்தானேத் த்தா ஏ பைய எங்கிட்ட காமிச்ட்டு திட்டு வாங்குனா அதுக்குதா சேரி உங்க ஞாபகோ வரவு நீங்க பேசவு அது ஞாபகோ வந்துருச்சு
ம் ம் இல்லல்ல இன்னு வரல ரிசல்ட் வந்தா உங்ககிட்ட சொல்லாம இருப்பனா
சேரி சேரி
ம் சொல்லுங்க
ம் இந்த பையந்தா மார்க் கொஞ்ச கம்மியா வாங்கிட்டா செவன் பாயிண்ட் நைன் டூதா வருது சேரி இப்பயே
நா அந்த பர்சன்டேஜல்லா பாக்க கூட மாட்டங்க அதுவு காலேஜ்ல சொன்னாதா உண்டு சிஜிபி எப்டி கால்குலேட் பண்ணனுங் கூட தெரியாது எனக்கு ரிசல்ட் வருதா பாஸா ஆ அவ்ளோதா
அதுலயே வருமே ஜிபியே வரு சிஜிபியே வரு எல்லாம்
ரிசல்ட்டுல்லயா அப்புல்லா வராதுங்க எங்குளுக்கு
ஓ பின்ன இது வந்து ஒவ்வொரு பேப்பருதுமே வரும் ஏ பிளஸ்ஸு ஏ பி பிளஸ்ஸு பி ஓ அந்த மாதிரி கிரேடு மாதிரிதா வரு
ம்
அது ப்ராஜெக்ட்டு அதல்லா ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் வாங்கிட்டா எதோ ஒரு பேப்பர் அ ஆர் டி பி எம் எஸ்ஸா ரிலேட்டட் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அதுலதா கொஞ்ச பி வந்துருச்சு பி இப்ப இன்னோன் னுல்ல பி கிரேடு வரவு எய்ட்டு கீழ போய்ர்ச்சு
பரவால்ல விடுங்க எதாச்சு ஒன்னு அப்டிதா இருக்கு அதல்லா
அது ஓகேதா ஆனா அவுங்க அப்பா என்னதான திட்டுவாரு
அப்டியா நீங்க என்ன பண்ண முடியு அதுக்கு சொல்லுங்க
இது உங்களுக்கு தெரியுது ஆனா இந்த அப்பாங்களுக்கு தெரிய மாட்டேங்குதே பையங்கிட்ட நேரடியா கேக்க மாட்டாங்க
ம் ம்
எல்லாத்துக்கு அம்மாங்கதா மாட்டிகிறாங்க
ம் ம் ம்
ம் ஆ ஆ
அதே மாரிதா எங்க வீட்லயு எதாருந்தாலு எங்க அப்பா எங்க அம்மாவதா கேப் ப்பாங்க என்னல்லா எதுவு கேக்க மாட்டாரு அப்பா
அவன் அப்டி அப் ப்டியே பக்கத்துலே ஒக்காந்துருந்தா கூட அவன்ட்ட கேக்க மாட்டாரு ஏங்கிட்ட சொல்லி ஏ நீ சொல்ல வேண்டிய தான நல்ல மார்க் வாங்க சொல்ல வேண்டிய தான இப்டியே ஓடுது
ம் ம்